ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
கேக்குது ஒங்களுக்கு கேக்குதாங்க
நல்லா கேக்குதுங்க சொல்லுங்க
ஆ சொல்லுங்க
உங்கல இருந்தா கால்ஸ் உங்க ஃபோன்ல இருந்த கால்ஸ் வர மாட்டேங்கு நெனைக்குற ஃபோன்லேதா இஷ்யூ
ஃபோன்ல இஷ்யூவா என்னானே தெரிலங்க அது என்ன சொல்றது
சேரி அதயி பத்தியே பேசுவோ அதாவது டாப்பிக் பேசுங்க கால் பண்ட்டோல்ல வேஸ்டா போகக்கடாது
சேரி அடுத்த டாபிக் பேசறது சேரி ஏதாவது ஒரு சொல்லுங்க
சொல்லுங்க பொய் பேசுறத பத்தி நீங்க பேசுங்க ஆ ஹலோ ம் ஹலோ கேக்குதுங்ளா
ம் சொல்லு பேசுங்க ஹலோ
ஹலோ
ஆ கேக் கேக் கேக்கு சொல்லுங்க சொல்லுங்க
ங்க இப்ப வந்து நா உண்ம பேசும் போதெல்லா அத வந்துட்டு பொய்ன்னு சொல்றாங்க பொய் பேசு மோதல்லா அத உண்மங்குறாங்க என்னங்க சொல்றது சொல்லுங்க
ஏன்னா அந்த பொ அந்த அந்த அந்த உண்ம வந்து பொய் மாரி இருக்குன்னு அர்த்த அப்பனா அந்த பொய் உண்மைம மாரி இருக்குன்னு அர்த்த
ஆ அப்ப நா பொய் பேசணுங்கிறீங்களா உண்ம பேசணுங்கீங்களா
அந்த உண்மைய வந்து அவுங்களுக்கு புரியிற மாரி உண்ம மாரி பேசணுங்குறே
ஓ உண்மா மாதிரி பேசனு உண்மைய உண்ம மாதிரி பேசக்கூடாதுங்க உண்மையே உண்மதா அது உண்ம மாதிரியல்லா பேச கூடாது உண்மையாவே சொல்லனு அந்த உண்மையாவே சொல்லும் போது அந்த உண்மைய அவுங்களால ஏத்துக்க முல்ல அது பொய்யின் நெனச்சிக்கிறாங்க ஏன்னா அது அவுங்களால ஏத்துக்க முடில இதே பொய் சொன்னா அவுங்களு சந்தோஷமா இருக்காரு ஏத்துக்குறாங்க அது எப்டி
என்ன பொய் சொன்னா ஏத்துப்பாங்கன்னு நெனக்கிறீங்க எனக்கு புரியலயே இப்பனா ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு உண்மைய சொ சொன்னா ஏ ஏத்துக்காம ஒரு பொய்ய ஏத்துக்குறாங்கன்னு நெனக்கிறீங்கன்னா அந்த அந்த உண்ம வந்து பொய் மாரி இருக்கு அந்த பொய் உண்ம மாரி இருக்கு அதனாலதா அந்த உண்மைய ஏத்துக்கிறாங்க சரி அந்த பொய் ஏத்துக்குறாங்க உண்மைய ஏத்துக்காம
இப்ப என்னது நம்ம என்ன சொன்னாலு அது பொய் பொய்ங்றாங்க அப்ப நம்ம வந்துட்டு உண்மயே சொல்லும் போது அது அவுங்களுக்கு ஏ பொய்யா தெரியுது
என்ன சொன்னாலு பொய்ன் யாருமே சொல்ல மாட்டாங்க எப்டிங்க சொல்லுவாங்க ஒரு மனுஷனால என்ன சொன்னாலு பொய்யே சொல்ல முடியுமா
நீ இதல்லா நீ எல்லா பொய் தா பேசுற நீ வந்து நீ பொய் தா சொல்ற பொய் தா சொல்ற நம்ம ஒரு டயலாக் சொன்ன ஒடனே பொய் தா சொல்ற அப்டிங்கிறாங்க நம்ம வந்துட்டு நம்ம உண்மையதா சொல்லிருப்போ ஆனா அவுங்க அது பொய்ங்கறாங்க அது எப் எப்டிங்க சொல்ல முடியு அவுங்களால
ஆனா நடத்துல த உண்ம அவுங்க அவ்வள உங்கள நம்புறாங்கன்னு அர்த்தோ அவ்வளோ ட்ரஸ் பண்றாங்கனு அர்த்தோ அவ்ள லவ் அன் கேர் வச்சிருக்காங்கன் அர்த்தோ
து நம் இப்ப உண்ம பொய் பேசுறதுக்கு லவ்வு ன் கேர்க்கு என்னங்க விஷ்யோ
ஏ என்னங்க சொல்றீங்க ஒருத்தங்க வந்து உண்மய உண்ம சொல்றாங்ளா பொய் சொல்றாங்ளா சொல்லிட்டு அவுங்க அவ்ங்க லவ் அன் கேர்ல தெரியாதா இப்ப அம்மா பொய் சொல்லுவாங்க என்ன விசயம் சொல்லுவாங்க எதுக்கா சொல்லுவங்க தெரியுமா ஆ சின்ன வயசுல வந்து ஆ சாப் பிள்ளினா வச்சிச்சுங்ளே சொல்றதே ஆ சாப்புடு சொல்வாங்க அதே மாரி நா பெரிய பைய ஆனக்கப்ற நா சாப்பின்னு என்ன சொல்லுவாங்க வயித்து வலி வருந்தா சொல்லுவாங்க அப்ப உங்கயில பூச்சினு சொன்னா நீங்க நம்புவீங்ளா வயிறு வலிக்குணா சாப்புட்டு போலான் சொல்லுவாங்க இது ரெண்டுக்கு இப்ப என்ன வித்தியாசோ சொல்லுங்க
நானா இருந்தா என்ன சொல்லுவன் தெரியுமா பெரியவங்கட்ட நீ சாப்ட்டா சாப்டு சாப் பில்லனா போன்னு சொல்லு
அது ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியா ஒரு எடத்துல இருக்கம் போது அம்மாவா இருக்கும் போது எடத்துல வந்து அம்மாவ வந்து அந்த பொண்ணு ஆ என்னதா இது பண்ணாலு அம்மாலாத எடத்துல வந்து புள்ள புள்ள வெளிகளையு வெளிவிட்டு போ போது சாப்புறா இது வயிறுவழிக்குதா வெளிய பேய் எப்ப சாப்புடவுனு தெரியாது சாப்புடு போ லைட்டாதா சாப்புடு போ சொல்லு வாங்க அதுதா அம்மா நீ ஒரு ஸ்டேஸ் அம்மாவாகும் போது உங்குளுகு அந்த பீல் புரியு
நாங்க ஆல்ரெடி அம்மாதா எங்கிளுக்கு புரியு நா சாப்புள்ளனா விட்ருவிங்க அது போட்டு நம்ம கிட இருந்து எதுக்கு மண்டய ஒடச்சிக்ட்டு சொல்லுவே
அப்புல்லா கெடையாதுங்க அதுதாங்க ஒரு பீலிங் அது
அ தெரியலங்க ஏனுங்க இப்ப நம்ம அதுதாங்க நம்ம இப்போ ஒரு விஷயத்த சொல்றோ போய் ஈறுங்குறாங்க ஆனா நம்ம வந்துட்டு அதே போய் சொல்லியிருப்போ ஆனா அது உண்மாங்குறாங்க அது எப்பிடிங்க
அந்த பொய் அந்த அ அந்த பொய்யுக்குள்ள வலிமை வந்து உங்களோ உண்மைகள் வந்த அந்த வலிமேலி நினைக்கலா
அப்ப நா வந்துட்டு பொய்யே பேசணுங்குறீங்களா உண்மையே பேச கூடாதுங்குறீங்களா இல்ல உண்மையே பேசுனா பொய் பேச கூடாது பொய் வந்துட்டு சொல்ற எடோ சில எடத்துல பொய் சொல்ல வேண்டியதா ஆகு கண்டிப்பா பொய் சொல்ல வேண்டியத ஆகுனு வச்சுக்கோங்களே ஆனா வந்துட்டு அந்த பொய்ய சொல்லிட்டு திருப்பி அந்த பொய் அந்த பொய் தா பத்துவாங்க உண்மை இதுதா அப்டின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அதுதா உண்ம இதுதா பொயி அப்டிங்கற மாரி அப்ப சொல்றாங்கல்ல அதெல்லா நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க
என்ன சொல்ல சாப்லே எதுவு கெடையாதுங்க பொய்க்கு பொய்க்கும் ஒ ஒரு வலிம இருக்கு உண்மைக்கு ஒரு வலிம இருக்கு கடசில எது செய்யுனா அ ஒரு விஷியோ ஒரு பொய்ய சொன்னாலு அந்த பொய்ய வந்து நம்ம நாபக வச்சிட்டே இருக்கனுங்க அந்த ஒது பொய்ய திருப்பி திருப்பி அவங்ககிட்ட பதிவு பண்ட்டே இருக்கணு இப்டி இப்டி பண்ணு இப்டி பண்ணணு இப்டி பண்ணு இப்ப பண்றோ இப்டி பண்ணு பதிய கூடாது உண்மைக்கான பதிவு தேவயே கெடையாது என்னைக்காந்தாலு அந்த உண்ம வந்து கடசில நீ என்னைக்கு ஒரு ப பத்து நா கழிச்சி கேட்டாலு உண்ம அது அப்டிதா சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷொ கழிச்சு கேட்டாலு உண்ம அப்டிதா சொல்லுவாங்க அன்னைக்கு அவ ஃபோன் பேசும்போது இந்த மாரி சொன்ன நியாபகொ இருக்காங்கனா ஆமா அது உண்மதா உண்ம அதா விஷயத்த அப்டியே உங்கள்ட்ட சொல்ற நானே பொய் சொல்றக்கு என்ன இருக்கு உங்கள்ட நான் எதுக்கு மறைக்கணு அந்த விஷயத்த அப்டின்னு அவங்க உண்மைதாங்க சொல்லுவாங்க அந்த எடத்துல பொய் சொல்வாங்க பொய்யே சொன்னா பொய் வந்து என்ன சொன்னோ அனைக்கு ஒரு விஷயோ சொன்னோ ஞாபகொ இருக்கானா எந்த விஷயத்த சொன்னொ எந்த பொய்ய எந்த பொய்ய சொன்னோ யோ யோசிக்க வேண்டியது இருக்கு ஆனா உண்ம ஒரு ஒரு உண்மைய சொன்னா உண்ம வந்து கடைசி வரைக்கு ஸ்ட்ராங்க நிக்கு ஆனா அந்த விஷயத்த அன்னைக்கு நீ சொன்னே இல்ல சொன்னே நம யோச்சோன தெரிஞ்சு போயிரு அவங்களுக்கு அது
அந்த பொய் தெரிஞ்சுச்சுன்னா ஒரு பெரிய ஒரு நம்பிக்க ஒடைஞ்சு போயிருந்தானே
நம்பிக்க ஒடஞ்சு போயிருங்களா ஒரு எப்டி சொல்றது அவங்கள அவங்களா அவங்க மேல இருக்கு அல்லவா ஆனா லவ் போகாதுங்க ஏனா நம்மகிட்ட ஏ அந்தந்த விஷயத்த நம்மட்ட சொல்லிருந்தா இ விஷயோ பெருசாவே இல்லில்ல
இத பத்தி அவங்க ஒரு வேல டெஸ் கெஷன் பண்ணிப்பாங்க நா உங்க கிட்ட பெருசா எதாவ்து போய் சொல்லிருந்தா அது உங்களுக்கு தெரிய வந்தா என்ன பண்ணுவீங்க அப்டிங்கற கொ கொஸ்டினே வச்சிரு ப்பாங்கனு வச்சுக்கோங்கள அந்த மாரி உங்ககிட்டே யாராவ்து அந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க
வந்துட்டு யாராவ் ஒருத்தங்க அந்த மாரி பெரிய பெ பொய் சொல்லிருக்கு அது இப்ப தெரிஞ்சா என்ன சொல்லுவீங்கன் கேட்டா அதுதா சொல்றே த அந்த சொல்ற அந்த புரிற ஆள பொறுத்து இப்ப வந்து ஆ இ இந்த பொய் ஒரு ஒரு ஒரு லெவல் இருக்குல்ல இப்ப எங்க அம்மா ஒரு பொய் சொல்லுவாங்க எங்க அக்கா ஒரு பொய் சொல்லுவாங்க தினுசா பொய் சொல்லுவாங்க
ஏங்க பொய்னாலே பொய் தானங்க அதுல என்னங்க பொய்க்கு லெவல் இருக்கு ஏ பி சி னு எதாவ்து லெவல் இருக்கா சென்ட்டி மீட்டரு மில்லி மீட்டர் சைசா பொய்யுனாலே பொய்தாங்க இப்ப அவங்க வந்துட்டு உங்கள்ட்ட வந்துட்டு பொய் சொல்லியிருக்காங்க ஒங்களுக் புரியுதா நா சொல்றே
இப்ப வந்
அவங்க வந்துட்டு உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க பொய்யு சொல்லிட்டு சொல்றாங்க நா என்னைக் காச்சு இந்த உண்ம தெ ஒரு வேள உண்ம தெரிஞ்சுச்சுன்னா நீங்க என்ன தப்பா நெனைப்பீங்களா நீங்க என்ன நெனைப் பீங்கனு கேக்குறாங்க அப்ப நீங்க என்ன பெரிய உங்கள நீங்க அவங்க என்ன தியாகியா காட்டிக்கிறாங்களா அவங்க சொன்னதே பொய்யுங்க
ஆ மே மே ஆக்சுவலா எ ஃப்ரெண்ட் என்ன வெளியே கூப்புட்றா செரிங்களா அந்த எடத் துல வந்து பாத்தீங்கன்னா எ ஃப்ரெண்டுக்கிட்ட நா சொல்ற ஏ எனக்கு வேல இருக்குடா நம்ம வெளியே வே நா வெளி வேலரு வெளிய போகணுன்டா நா சொல்றே நா வந்து அத அவங்கள்ட்ட பொய்தா ஆனா வீட்லதா இருப்பே அவங்கள்ட்ட பொய்தா சொல்ன திடிர்னு வீட்டுக்கு வந்து பாப்பானுங்க வீட்ல இருக்கும்மோது ஏ சும்மாலால சொன்ன வா கெளம்பி போலா வா அவனுக்கு அந்த பொய்ய பேசுனத எடுத்துக்கவே மாட்டானுங்க டே தில்லா வேல இருக்குட்டே சும்மார்ருறா வாடா ஏடுற காசறா தயவ் செஞ்ச வாடா டென்ஷன் ஆக்காதடா டென்ஷ் ஏத்தாத தயவ் செஞ்சு கார எடு ஒழுக்கமா எடுத்துடு கா எடுத்துரு அப்டிம்பானுங்க ஏனா அந்த எடத்துல அவங்ளுக்கு நம்ம நியு இயர் அன்னிக்கு வெளிய போணு பண்ணணு சொல்லி ஒரு விஷ் பண்ணிருப்பாங்க அப் போனா ஜாலி ஃபண்ணா இருக்கு
கு நீங் சொல்றதுக்கு இது என்னங்க வித்தியா அப்போ தேவைக்கு போய் சொல்ற மாரி ஆய்றாதாங்க
ஏங்க அவங் ப அவங்க வந்து பாக்கும்போது அந்தந்த எடத்துல ஒக்காந்து பொய் சொல்லிதாங்க இன்கு வீட்ல உக்காண்டுருக்கே வெளிய வேல இருக்குன்னு சொல்ட்டு வெளிய வெளிய போ
அது வேறப் இப்போ இங்க ஆனா இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ள ஒரு பொய் சொல்றதுங்கறது ரொம்ப தப்பு தான
ஆமா தப்புதா
ஆ ரொம்ப பெரிய தப்புதான ஆ ரொம்ப கருத்தப்படுவாங்கல்ல அப்ப அங்க இருக்க ஒரு நம்பிக் கே உடைஞ்சு போயிடு அவங்க ரெண்டுத்துல அந்த பழைய பாண்ட் இருக்காது அப்டித்தான
பாண்டு இருக்காதான்னு கேட்டீங்கன்னா அவங்கங்க வருத்தத்துலதா இருப்பாங்க பாண்ட் இல்லாம எப்டிங்க இப்ப அதுக்கால நம்மள ஒரு விஷ்யோ வந்தா அந்த விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கனுதா பொய் சொல்லிருப்பாங்கன்ன நெனைக்கறே அப்படியேத்துவாங்க மெச்சூர்டா கொஞ்ச மெச்சூர்டா இருக்கவு அப்டி நெனைப்பாங்க இல்ல பொய் சொல்ட்டா பொய் சொல்ட்டா என்ன ஏது அப்டின்னு சொல்லி அத அத பத்தி கேட்டு சண்ட போட்டுருப்பாங்க ஒரு மெச்சூரா ஹேண்டல் பண்றவங்க அவ நம் விஷ்யோ தெரிஞ்சா வந்து நம்மளுக்கு இவங்க நம்ம கஷ்டப்படுறன்னு சொல்லிதா அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து மறைச்சிருக்காங்க நம்ம கிட்ட செரி ஓகே நம்ம ஏ போயிட்டு அவங்கிட்ட அவங்க அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணா அப்டின்னு சொல்லிட்டு நாம அந்த விஷயத்துல இருந்து வ அவ்ங்க நமக் கேட்டு இத கஷப்படுத்து வேணா அவளே நம் சொல் ஃபிரியா இருந்தா சொல் சொல்லக்கூடாதுனுதா இருக்கா அப்ப அவள வந்து அவளை கஷ்டப்படுத்தணு அப்டின்னு அந்த பொய்ய வந்து அந்த திருப்பி அந்த இத வந்துட் பேச மாட்டாங்க செரி பொய் சொல்லிட்டியா சரி ஏமா சொன்னாங்க சொல்லிங்க இதே நா பெருசா எடுத்து இருக்க மாட்டேன்ல இத வந்து அழகா நம்ம கேரி நம்ம இத என்ன பண்ணு சொல்லி என்ன பண்ணலா சொல்லி நம்ம முடி பே நம்மளுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்லா இல்ல ஏ மர்ச்சு உனக் ஒடம்புல ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கிறன் இருந்தா அந்த விஷயத்த அப்டிதான் கொண்டு போவாங் உனக்கு புரியுதா அப்டிதா வந்து இது பண்ணு
இப்போ அவங்க சொன்னதே பொய்ங்க அத எப்டிங்க நீங்க இப்டி நார்மலா யூஸ் பண்ண பாக்குறீங்க
எ ஏன்னா அவங்கள அவ்ளவு புடிக்குங்க
ஏங்க புடிக்குங்கறதுக்காக ஏங்க புடிக்குங்கறதுக்காக விஷத்த எடுத்து குடிப்பீங்களா
ஏங்க புடிக்குங்க விஷத்த குடிக்கு அதுக்கா வந்து விஷமு எ என்ன லவ் பன்ற பொண்ணு ஒன்னாங்க என்னங்க பேசுறீங்க
ஏங்க என்னவோ இருக்கட்டுங்க ஆனா அவங்க பொய்தா சொல்றாங்கல்ல பொய் சொன்னா அந்த ரிலேஷன் நிக் காதுன்னு அவங்களுக்கு தெரியணுல்ல அப்ப நீங்க தா அவங்கள்க்கு ப்ரூஃப் பண்ணணும்ல்ல
ஏங்க அதுக்காக கோவப்பட்லாங்க ஒரு நாள் கோவப்பட்டு அவங்கிட்டங்க பேசாம இது பண்ணலா அதுக்காக வந்து அவள விட்டுட்டு போற அளவுக் இதுக்கெல்லா நல்லாதா அந்த இதுக்கு வேல்யூ இல்லில்ல இந்தத மாதி திருப்பி சொல்லாதமா எதனா ஓப்பனா சொல்லுமா அந்த விஷ்யோ தெரியாம சங்கட ஆகுதுலமா அப்டிங்கிற மாதி பேசி அவள கொஞ்சோ ஒரு நாள் பேசாம இருக்கலா அதுக்குன் ஏங்க அதுக்குன்னே ஒருத்தங்க விட்டுட்டு போற அளவுக் கு ஒரு பொய்யா இருக்குமானு நீங்க யோசிங்க
ஏங்க பொய்யா இருக்குமா இல்லையா விட்டுட்டு போற அளவுக்கு பொய்யோ போகற நீங்க அவங்கள ஏதோ ஒரு பெரிய பொய் தா மறைக்கிறாங்களோ சின்ன பொய் மறைக்கிறாங்களோ
இப்பல்லா பொய் சொன்னா விட்டுட்டு போயிர்ணுங்றீங்களா
ஆ பொய் சொல்றாங்கல்ல அப்ப பொய் சொல்ற ரிலேஷன்ஷிப் எதுக்கு அப்ப அப்டி ஒரு
நா அவள கேட்கற இல்லைங்க ஒரு ஒரு டிரெஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு மினிமோ ஒரு சொல் ஒரு எக்ஸாம்பிள் சொல் சொல்றே அது நீங்க பெருசா யோசிக்கக் கூடாது ஓகேவா இப்போ டிரெஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அவங்க டிரெஸ் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது செரிங்களா அவங்க அவங்களுக்காக நம்ம சொல்லுவோ ஏ நல்லா இருக்குடா நல்லா இருக்கா ஆனா அவள மெனக்கெட்டு அந்த டிரெஸ் காஸ்டயூம்லா பண்ணி கெளம்பி வெளியே போய் வெளிய போறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்ப நா வந்து பாக்கம் போது அந்த கலர் வந்து அங்களுக்கு வந்து ரொம்போ அன்மேட்ச் ப்ளா இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க டே எல்லோ கலர்லா சொல்லீங்க ஏங்க நீங்க உடனே இதுடதா மேட்ச் பண்ணாதீங்கனு நா சொல்ணு அவங்ககிட்ட
பாருங்க சொல்லுங்க அ வந்துகிட்டு அ
அதுக்கு சொல்ல முடியாதுல்ல நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு கலரூ என்ன புரியிலீங்க
வாங்க சொல்லுங்க சொல்லுங்க கலர் நல்லா இல்ல நம்ப சொன்னா கேக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு போட்டுருவாங்க
ஏங்க அப்படிலா இல்லிங்க
ஆ இப்பத ஒன்னு இப்பதாங்க ஒன்னு வழியா இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க நானு இத்தன நாளா பொய்யா நம்பிட்டு இருந்தேங்க சொல்லுங்க சொல்லுங்க
ஏங்க அதுக்குமே உங்கள நான்லா போய் யார்டையு சொன்னது இல்லைங்க நா உண்மைய சொல்றங்க நல்லவ சொன்னாரு புடிக்கலைன்னா ஓப்பன்னா மூஞ்சிக்கு நேர சொல்றா இந்த டிரெஸ் உனக்கு செட் ஆகாது ஆப்ட் ஆகாது ஏனா நல்லா இல்லப்பா அப்டின்னு நா சொல்லிருவே அதுக்கப்பறோ அங்க புடிச்சதுன்னா உண்மையா புடிச்சிருக்குன்னா அவன் அவங்க அழகா இருந்தா அழகா இருக்க டி என்னைய யாரு கூப் கருப்பா இருக்க அப்டின்னு ஒப்பன்னா உண்மைய சொல்ருறோ இதுலே இருந்து இதுல என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு எதுக்கு அவங்கள மறைச்சிட்டு கஷ்டப்படுத்தனு
சம்பவ நடந்திருக்கு சரிங்களா ஒரு ட்ரெஸ்சு அது நல்லாவே இல்ல ஆ அப்பவு பஸ் ஸ்டாண்ட வேலனு சொல்ட்டாங்க சீவி நம்ம அதெல்ல ஏன் பொருட்படுத்தணு நமக்கு புடிச்சிருக்கா நம்ம போடுவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போட்டு டச்சு ஆ படு மோசமா இருக்குங்கற அளவுக்கு சொல்லிட்டாங்கனு வச்சுக்கோங்களே போ அப்பத திரு திருப்பியு போட்டு நமக்கு நல்லாத ஃபீல் ஆகுது ஆனா ந அப்ப பாத்துட்டு நல்லா இல்லன்னு தா சொல்றாங்க திருப்பி பாருங்க திருப்பி நம்மகிட்ட பொய் சொல்றாங்க நல்லாதான் இருந்துச்சு நா சும்மா சொன்னே சும்மா சொன்னேனு சொல்லிட்டு அத சமாளிச்சு இவளோ நாள ஒத்துகிட்டாங்க ஆனா என்ன சில உண்மைகள் வெளிய வந்துரு இப்பத உண்மைல வெளிய வருது உண்ம எப்பவுமே வெளிய வந்துரு தெரியுதா பொய் வந்துட்டு அப்டியே நீங்க சொன்ன மாரித பொய் வந்துட்டு கப் கட்டி கட்டி காப்பாத்தணு ஆனா உண்ம வெளிய வந்துரு
அன்னைக்கு அவங்க சொன்னது உண்ம தா அது அந்த எல்லோ கலர் டிரெஸ்லயு வந்து அவங்க நல்லா உண்மையவே சூப்பரா அழகா இருந்தாங்க மீன்ஸ்லா அந்த அம் கோயில்லா சாமிலா இருக்கு இப்போ அந்த மாரி வந்து அது நல்லா சூப்பராதா இருந்தாங்க அது பொய் சொல்ல அப்ப சொல்ல சில டிரெஸ் இல்ல அது சுச்சுவேஷன்ல சொல்